அடோ
சொல்றா
ஏ எங்கடா
வீட்ல
வீட்லயா நாளைக்குனா காலேஜ் கிளம்புவியா
கிளம்புறம்பா எட்டு மணி பஸ்க்கு கேரி ம்
ஓவ் ன்னாதா கால்ல அப்போ நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க வரலையாப்பா
ம் ம் நைபாயா பேட்டா நை காஸ் வேற சுத்தமா இல்ல
காசு கேக்கல இப்போ
நாளைக்கு இருவத்தி ஒண்ணு நாளைக்குதான் சேலரி வரும் உங்களுக்கல்லாம் நா வேளைக்கே போல
நா
ம்
இப்ப நாளைக்கு கன்ஃபாம் காசு வந்துருமா
வந்துருனு தான் நனைக்கிறேன்
ஆ
என்ன
என்ன கேக்றதுனு தெர்ல அப்ப இது மதியானம் வருமா காசு
ஆ வந்துரும் மதியம் வந்துரும்
எத்தன மணிக்கு வரும்
எத்தன மணிக்கு வறுனு நா எப்டி கன்ஃபாமா சொல்லமுடியும்
போன் போட்டு போ சர்சர்னு
ஃபோன் பன்னும் அதுக்குதான்டா அது இருக்க யெடமே தெரிலயே
நான் மயபூர் மாநாட வந்தியா
ஆ வந்த பத்து நல்ல நல்ல இது
இல்ல இல்லவங்கமுடின வருத ஆ ஆ நாளி என்னா திருவள்ளூர் பஸ்ல வறியா மெடில்ஸ் சார்ந்து வச்சிக்கிராங்ப்பா
சேரிப்பா
சாயாலால ஃபோன் பண்ண அக்கா பசங்களலந்தாங்க
அங்கா பசங்கலாய் ஹ
அ சேரடிங்க தா இருப்பார் பாரம்பா ஆளே கானோம் அதா சோ ஃபோன் பண்ண நீ ஃபோனே எடுக்கல நாளிகன்னா திருவள்ளூர் பஸ்ல வரியியா
அ அ
திருவள்ளுவர் பஸ்ல வரியா எதுல வருவ
யார் நான
ஆ
ஹ திருவள்ளுவர் பஸ்ல வருவன் நாளிகி
சீர்மா உடசொல்ற சீர்மா வந்துரா
ஹய் மூணு மணி விடுறாண்னுங்கடா மூணு மணி வந்து எப்போ களம்பி எப்ப வீட்டுக்கரது அடப்பா வெறுப்பா இருக்கு
எங்க பஸ்சுகடிக்க மாட்து கரெக்டா
எங்கேடிது இது பொண்னெரிலே கடைக்கமாட்து ப்ஸ்டு பெரியப்பந்த பெ வெல்ல கடைக்க மாட்டது
ம்
அ அவரு முக்காவர் இ இருத இது
உம்
உம்
ஸ்கூல் டேமாயிருச்சா ஆ
உம்
பிரேம்னா பிரேம் ஏதனா ஃபோன் பண்ணானா
கால்ல போணா
ம் ராகுலு
அங்குல் பண்ணா அங்க அங் புளி மாத்தானடகக்ரானுக
புளியா மார்த்தான்டைய
ஹ போஸ்டாபிஸ் பின்னாடி
ஓ திவா ஃபோன் பணா எடுக்கவே மாட்றியா நீ
ஆ
அ ஹ திவா கம்ப்ளைண்ட் பண்றா
ம்
ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்றா யார்ட்ட தா பேசுறான்றா சரி அத வுறா யாரட பேசுறா
ஹ யா
எங்க சும்மாருக்கறானுக அத இதயு எடுத்வந்
ஆ ந தா காதன ஒன்னுப் புரிலப்பா
ரொம்ப கொழப்ஸ் பண்றாங்க
ஆமா ரொம்ப டென்ஷனா எத்தானு வர வர ராகு காசு கேக்கலா துணியான்னா போலா
ம்
வா்த்தாக்க ராகர் எதுவுமே சொல்லப்பா காசுனா ஒரு ரெண்டாயம் ரூபாய் கூடுறான்னே அதான் கூடல வச்சிரம பார்த்தா வச்ச காசு அமா பண்ற மாிர ஆகுது
தேபட்து ரெண்டாயிரபா தேபட் இருந்தா கூடா ட்ரஸ் எடுக்கத்துக்கு ஆ ட்ரஸ் எடுக் கூடாண்டா
சத்தலா
ட்ரெஸு ட்ரெஸு எடுக்க எந்த குடான்டா
நேதே அதுதா நானேக் கேட்டுநு இருக்குற செ செட்னா எத்துனு வர்லா இப்போ சூப்பரா டிரெஸூ சேவ் பண்ணி வச்சிக்கிற ஆயித்தி முன்னூறுபா எவ்ளோ ஆயிரத்தி முன்னூறுபா எவ்ளோ வர்த்து அது போனா போல செருப்பு எதுவு தருவாங்க
ம்
ந அத தெரியல
ம் என்னா பண்றதுனே தெர்ல உங்க அம்மா வன்டாங்க விட்லயா
வண்டா வண்டாங்க ஒங்கம்மா
எங்க அம்மா நாளக்கி வரன்னிக்கிராங்கோ மிஞ்சி பாதோ சாதோ கொஞ்சோகுது சாப்ட்டு படுக்க வேண்டியதா
ந ரே ஒன அன்யமாகிறாங்கோ
ஊருக்கு போயிட்டா வரத்துக்கு மன்சே வராது டா பையா எ அம்மாக்கு
என்து ஒ ஆயா வீடா
ம் ம் நம்ம பெர்மா வீடு மெட்ராஸ்
மெட்ராஸ்ல கிறாங்க இப்ப
ம் ம் ம் அங் பொனாதா கொஞ்ஜ் ஜாலியாண்ட் வருவாங்க பீச்சி கீச்சிலா போய்ட்டு வந்துக்கிறாங்கோ எங் அண்ண கூட்னு போய்ட்டுருக்கு
ஆ
ம்
தெரியிலதா ஒருத்தவ
நேய் இ வாசித்த நல்லா வாசித்தா நல்லாருக்கறாங்க
ஆ
ம் சொல்லுஓய் இருகிறாங்க
ஆ
நாலா புரியலப்பா
அ
நாதாங்காரணோ ஒன்னு புரியல பீச்சுக்குதா போறோ
வேமா போன் பண்ணி சொல்லிருந்தாங்க
ஆ யார்னா ஃபோன் அட்ச்சாங்கலா
னி ஃபுல்லா ஃபோனே பண்ல
ஓ எப்ப அவங்க தேவல
ம் ம்
னா தா கதனு ஒன்னு புரில
ம்
ஒன்னு நாதா மேச்சுன்னு ஒன்னு நானு ஒண்ணு புரிலப்பா அதா சொல்லனோன்னிட்டு இல்ல ஆ
ம்
இப்பென்ன நைட் என்ன செஞ்ச
நைட் பிஞ்சி சாதோ கிது
அ
சாப்ட்டு படுக்குனோ இன்னா செஞ்சாங்க வீட்ல ஞாயித்திக்கெழம ஸ்பெஷல் வேற மீன்பிடிக்க வேற போனாங்க மீன் எதனா மாட்ச்சா வீட்டுக்கா
ஆஆ
எத்தன கிலோ குத்தாங்க
தெர்ல
டேய்
என்னது
மீனு
ஆ
எத்தனி கிலோ குட்த்தானுங்க
யாரு எனுக்கா
அ
நா ஒரு கிலோ எத்துனு வந்தேன் டா நா அது கூடோ ஊருக்கு எத்துன்னுப் போயிட்டே
அதா தலைவரு பெரிய பாளையோ பெரிய பாளையோ இந்தாரு கால்ல
ஆ அது இது கீழ வுட்டாங்கன்னாங்க அவுங் ஊர்ல எங் மாமேங்க
ம்
அ அதா கொஞ்சோ போயிட்டுன்னா பாத்துட்டு வர்லா
ம் ம்
இதானக
ஊன்ட்டன்னாடா கீழ பைக்ல
எங்க
பிள்ளையார் தோப்புல எவன் தெர்ல்ல சொல்லிருந்தா அச்சா சித்தப்பல்ல
யாரு
சித்தப்பு சித்தப்புல்ல
சா
அவ சொல்லிந்தா வந்து வேப்பமரத்தாண்ட இருக்க சொல்ல கீழ யாரோ வுன்ட்டாங்கலா தலைவர் புரத்துல
தெனைக்கி கால்லயா
டேய் இப்படா நைட்ரா
இன்னிக் நைட்டா
இப்போ ஒரு அர அவர் முன்னாட்ரா நா அங்கந்து இப்போ நா அங்கந்து வந்தனா
ஜாரை கிட்டு மழை வந்துதுலா
ம் ம் ம் நாய்ங்க வேற முக்காவாசி போய் போய் இந்தாளக் கொண்ணுது எல்லாமே
அ அவ்ளோதா
ம் டென்ஷனா வருது டென்ஷனா டென்ஷனா
ஒன்னு புரிலனா கால்தான
டிரெஸ்டு எடுக்க போய்றாங்க மேடம் இன்னு வர்ல அவ்ங்க அக்கா ஊட்லயாரு வராங்லா
எந்த ஊரா
பாழாயிடு
அவள்தா அங்கர்ந்து வச்சு காலேஜ்லர்ந்து போறாங்கள்ள
டேய் மழ வருதுன்ட் அங் போய்டாங்களாண்டா போய்த்து த்த அங்க எல்லாந்தா போனாங்களா அவ்ங்க அக்கா இவ்ங்க அக்கா பசங்க இன் அவ்ங்க அம்மா இந்த பொண்ணு
அது எடுத்துட்டாங்களாமா டிரெஸ்ஸ
டிரெஸ் எட்த்து அங்க மழ வருதுன்து அவ்ங்க அக்கா வீட்டுக்கு போய்ட்டாங்களா எட்டு மணி பஸ்ஸு வரேன் சொல்லுச்சு அது வந்த மார்தா இன்னைக்கு எட்டு மணி வரியு பாக்க முடியாது நம்ப எட்ர மணி மேல
ஆ
இன்னொர்த்தர்வ இனி வர்லா முடியாது இன்ன
நம்ம எதுக்கு தேவ இல்லாதுடா பா கால்ல சீக்கிரமா கெளம்வியா லேட்டாகுமா
வார்யா
நீவாரா
எட்டு மணிவரன்னா பஸ்ஸு எப்போ வருமோ அப்போய்ர்லாண்டா
ஆ உட்ற கிட்ற போற
என்னடா
உட்ற கிட்ற போறப்பா பஸ்ஸ
ம் நான் பிச்சிலாந்தா பஸ்ஸு நீ அந்த காலின் காலேந்து கெளம்போன்தான் பா எ சோம்பேறியா இருக்குது ஒடம்புக்கு
அதுலா பண்ணாது அப்பதா நல்லாதான போய்டிருக்குது ஃபை எய்ட்டி போட்டு இத போட்டு கொஞ்சோ பரவால்ல
ஆ
ஃபை எய்ட்ல போட்து இதுல போட்டா கொஞ்சு பரவால்ட்றாங்க
ம்
ரொம்ப இதுவாகாது
சின்னதா
உன்ன வச்சி என்ன பண்றதுன் தெல்ல ம் ம் ஆ ஹலோ
கெட இம்ஸ்யா எல்லாத்தும் பண்ற
ஆ கேக்குதாப்பா நின்
கேக்குதுப்பா அப்புறமா பண்ணு செரி ஆட்டூ அப்புறம் பண்றா
அப் ஆ சேர் சேரி
ஆ
ஹலோ கேக்குதா அப்புறோ பண்றா
சேர் சேரி
சேரி வச்சுருட்டுமா சாப்ட்டு பண்றே